அ வணக் சொல்லுங் ப்ரோ
வணக்கம் ப்ரோ அப்றோ எப்டிருக்கீங்க நல்லாருக் ஒங்கூர்லா மழ வர்ற மாரி இருக்கா எப்டிருக்கு வானில
ஆமா ஆமா வானில மையம் பத்திலா தெரியாது இங்க மழ வர்ற மாரி இருக்கு ஆமா இங்க ஆமா அங்க அங்க எப்டி
இங்க இங்க வானம் மிகவும் மோசமாக நிலையில் உள்ளது
என்ன த்ரொம்ப தமிழா ரொம்ப த ரொம்ப ப்யூரா போயிட்றிக்கிங்க
இல்ல ப்ரோ நம்ம இருக்கிற இடம் இப்பொழுது நம்மள் தமிழ்நாடு தமிழ் பேசினால் என்ன
அது இந்த மாரி தமிழல்லா நம்புளுக்கு அ செரி செரி
எல்லாரும் அதிகாரத்திற்காக ஆங்கிலத்திலும் இந்திலு தெலுங்கிலும் தான் பேசுகிறார்கள் யாரும் தமிழ் மொழியில் பேசுவது இன்று மக் க்கள் மிக மிக குறைவு
என்க்கு கச்சி கார பேச மாறி இருக்கு நீங்க பேசுறது ஆமா பால்டிக் ஸிலது உள்ள பேசுறவாங்கல்ல அது மாரியேருக்கு
பொரோ
ஆமா அவுங்கதா இப்பிடி பே பேசுவாங்க இந்த தமிழ் ரொம்ப ஒ யூஸ் பண்றது அவுங்கதா மேக்கு ஃபுல்லா அந்த அடைமொழி லா விட்டுட்டு நார்மலா பேசுறது நம்ம லா அது மாரி ல்லா பேசுனா சிரிச்சிடுவாங்க
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஆனா நல்லா பேசுறாங்க நானா அப்டிதா ப்ரோ பேசணுமே
சேரி சேரி
ஆனா யாரு இப்ப அப்டி பேசுறதேல்ல ப்ரோ ஆனா இப் நம்ம பேசுற இங்க இங்கிலீஷ்லா வந்து இப்ப பாரின்ல போனீங்கன்னா இப்ப நம்ம இப்ப தமிழ் இப்டி பேசுறோல்ல ப்ரோ கேக்குதா ப்ரோ ப்ரோ கேக்குதுல்லா ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஹலோ ப்ரோ கேக்குதுங்கலா ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ கேக்குதுங்களா ஆ இப் ப்ப நல்லா கேக்குது ப்ரோ அ அப்புறோ மதிய உனவு என்ன சாப்ட்டீங்க
லோ
மதிய உணவு என்ன சாப்டீங்க ப்ரோ ஆ நல்லாவே கேக்குது ப்ரோ உங்களுக்கு எப்டி கேக்குறது புளிசாதம் ஓகே நல்லது நல்லது நல்ல விஷயம் தா நாலா முதல்லா புளி சாதன் எங்க வீட்டுல போய் ஏங் இல்ல ப்ரோ இன்னைக்கி லீவு் ப்ரோ நானு கொஞ்சோ வேல இருக்குன்ட்டு
இது காலேஜுக்கு எதோ எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டே காலேஜ் எல்லா
காலேஜு தா இருவத்தி ஒம்பதா தேதி எனக்கு வர சொல்லி இருக்காங்க
இந்த மந்த்து இருவத்து ஒம்பதா செரி செரி அதுக்கு ஃபீஸு அதெல்லா கட் அது எப்போ கட்ட சொல்லிட்டாங்களா இல்ல டைம் இருக்கா இல்ல கட்டிட்டீங்களா எப்டி
இல்ல கட்ற ட்டை இப்போ பாதி அமௌண்ட் கட்டிருவாங்க மீதி பாதி அமௌண்ட் டி இந்த ஆறுமாச கழிச்சோனே குள்ள கட்டின்னு ஆறு மாசன்னா ஆறு மாசோ எடுத்துக் கொடு இல்ல இல்ல வீட்டுக்கு வன்ட்டு போற மாரிதா ப்ரோ
ஆ சேரி சேரி ஹாஸ்டல இப்ப நீங்க இருக்கதெல்லா பக்கமேவா எல்லாமே காலேஜி படிச்சது எல்லாமே வீட்டு பக்கத்துலே
ஆமா ப்ரோ எல்லாமே பக்கோ தா ப்ரோ
ஏங்க வெளிய வெளியெல்லா பாக்கலிங் எல்லா முக்கால் வாசி நா பேசேன் எல்லாருமே பக்கத் திலே இருக்
எங்க ப்ரோ இப்பெல்லா வெளியில எங்க ப்ரோ சேஃப் ஆ இருக்குது
தெவுங்க அதுக்கென்ன பொட்ட புள்ளயா பசங்க தான நம்மளுக்கு என்ன சேஃப்பு
நம்ம எல்லா போயிட்டு அங்க போயிட்டு இருக்கிறோ‌ ஆனா நம்ம வந்து எல்லா அதர் ஸ்டே ட்டு பசங்களா நம்ம ஊர்ல வந்து தங்கி படிக்கிறானுங்க ஆனா அவுனுங்க சேஃபா தா இருக்கிறானுங்க யாராவுது வம்பு இழுக்கிறவன் எதனாவுது நோன்றானுங்க தமிழ் பசங் ஆனா அது வரைக்கு அவுனுங்க ஜாலியா அவுங்க ஊர்ல எப்டி இருப்பானோ அதுமேரி தா இருக்குறானுங்க ஆனா அதே ஃபிரீடம் வந்து நம் நமக்கு யாருக்கு கெடைக்குறதில்ல தமிழ் காரங்க தமிழ் பசங்க நீங்க வேற ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா உங்கள மதிக்கவே மாட்டானுங்க
அப்டியெல்லா இல்ல ப்ரோ யாரு அப்டியெல்லா எதுவு இல்ல
ப்ரோ நீங்க வேற ப்ரோ நா அனுப நா அனுபவிச்சிற்ரே ப்ரோ ரெண்டுஸ் சேட்டுக்கு போய்ட்டு
இ நா இருந்ருக்க நாதா சொன்னேலா பெங்களூர்ல வந்து ஃபைவ் இயர்ஸ் இருந்தே மும்பைல வந்து மூணு வருஷோ இருந்த நாலா அப்பன்னா நா தமிழ்நாடுபாரு காரே அங்க போய் எல்லா எப்டி சர்வேய பண்ண அதெல்லா வந்து ஸ்டேட் ஸ்டேட் டூ ஸ்டேட்ல போய் போறதுனால நம்மள இன்னு அந்த காலத்துல வந்து அந்த மாரி எல்லா எதுவு இல்ல துபாய் இப்ப நம் இப்ப காலேஜி வந்து வெளிய போணு வெளி படிக்குணு சொல்றதுக்கு காரணோ நல்லா இருக்கு காரணோ நம்ம வந்து பசங்களோடு பசங்களோட இருந்து கொஞ்சோ கொஞ்சோ கத்துப்போ சில பேர் தேவல்லாததால கத்துப்பாங்கதா பட் நா சொல்றது முக்கியமான விஷியத்த கத்துப்பாங்க நா பக் கூட இருந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறதுனால கொஞ்சோ நல்லா ஒரு பெனிஃபிட்டு் சில பேர் வீட்ல இருக்கிறப்போ வந்து என்ன இஸ்யூஸ்ன்னா வீட்ல நடக்குற எல்லா பிரச்சனையு நீங்க பாத்துக்குணு பாக்கணு கேட்டுக்குணு அதோட இத வ இது பண்ணு
ஆமா படிகிற கான்செப்ட் வுட போயிடு
ஆமா அது ஆனா ஹாஸ்டல்ல இருக்குறப்போ அது அந்த பிரச்சனைக்காது நீங்க எப் எப்ப வேணா படிக்கிலா இங்க டைம் இருக்கு டிராவலிங் பிரச்சனையே இருக்காது நீங்க வீட்டுக்கு போயிட்டு டெய்லி வரணு அது ஒண்ணு இருக்கு அது இல்லாம சா ஃபுட்டு் வந்து கொஞ்சோ கஷ்டந்தா
ஆமா ப்ரோ ப்ரோ இப்ப ஹாஸ்டலு வந்தா வந்து நாங்க அங்க ரூம் எத் வச்சிருகாங்க அங்கதா வந்து சாப்டுவாங்க
அதா அதா சொல்ற சோ அதெல்லா ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு ஒரு ஒருத்தருக்கு வீட்ல இருந்து படிக்கணுனு வீட்ல இருந்து வரமாட்டாங்க சில பேரு சோ அது நம்ம ஒன்னு சொல்ல முடியாது பட் இருக்குறத சொல்ற வெளிய போய் ஏமா இக் ஸ்கூலு டென்த்து ப்பிளஸ் ஒன் டூவெல்லு பக்கத்துலயே படிக்கிறது ஓகே காலேஜ்ல்லா அங்க அட்லிஸ்ட் நம்ம வெளில போய் படிச்சாதா வெளிய நா சொல்லுவாங்க நிலவரோ எப்டி இருக்கு என்ன இருக்கு அவளுக்கு அட்லீஸ் அதா தெரியு இல்லன்னா நம்ம காலேஜ் கூட பக்கத்துலே படிச்சோம்னா வெளிய ஊர்கள பத்தியே தெரியாதுல்ல இப்ப நீங்க வந்து இப்போ எதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க இன்னு ஒரு பக்கத்துல ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு ஊர் தள்ளி இருக்க ஊர் பத்தி அ தெரியாது உங்களுக்கு பேர் என்னமோ தெரியு நம்ம படிச்சிருக்கோ கோயிலு அதெல்லா இருக்கு பட் மெயினா இருக்குற விஷியோ வந்து தெரியாம போய்டு அதே வந்து நீங்க காலேஜுக்கோ ஏதோ ஒன்னு வேற ஸ்டேட்டஸ் ஸ்டேட்ல போய் படிச்சீங்கன்னா காசு அதிகந்தா பட் ஆனா படிச் படிச்சீங்ன்னா அங்க ஒண்ணு ரெண்டு இப்ப லாங்க் அதர்ல லா அதர் வேற ஊருக்கு போய் ப படிக்கிறோ படிக்கிறோனா ஒண்ணு அவங்க பாஷ கத்துப்போ அங்க இருக்குற எப்டின் என்ன எப்டின்றது தெரிஞ்சுப்போ அதனால
கண்டிப்பா கண் இதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு ப்ரோ ஆனா அங்க இருந்தோம்னா அதே ஸ்டேட்ல என்னன்னா நா இது வரைக்கு ரெண்டு ஸ்டேட்ல இருந்திருக்க ப்ரோ ஆனா அந்த ஸ்டேட்ல நம்மள வந்து தமிழ் காரனாலே இப்போ அதே கால்ல இப்ப நம்ம நம்ம எல்லாருமே இப்ப எப்டி நாய் ஒரு இட்லி கடக் போறோ ப்ரோ டிஃபன் கடக்கி
ஆ செரி
ஆனா அந்த ஸ்டேட் பீப்புலோ எங்களுக்கு முன்னாடி காசு குடுக்றாங்க இப்ப நா வந்து என்ன பண்ணுவனா ரெண்டு இட்லி நா ப்பத்ரூபான்னாங்க ஏ கிட்ட அதே அவோ அது ரெண்டு இட்லி இருவ ரூபா குடுத்துட்டு ரெண்டு இட்லி கட்டின்னு போவா ரெண்டு இட்லி வச்சி சாப்டுவா அப்போ இதுல என்ன தெரிது உங்களுக்கே நீங்களே சொல்லுங்
டிஃபென்ல எப்டி நடக்கு அப்டிலா நடக்காது ப்ரோ
ப்ரோ அப்டிதா ஃப்ரோ நடந்தது ப்ரோ அப்டிதா நடக்கு ப்ரோ தமிழ் பீப்புள் நாலே
அது யாரோ த யாரோ ஒருத்த ஸ்கேம் பண்ணிருப்பா அதனால நம்ம வந்து அத சொல்ல முடியாது நா வந்து நா மோஸ்ட்லி இந்த வெளிய சைட்லா அதா ஒரு அத வேற ஊருக்கு போறப்ப அந்த தாபால சாப்ட்ருக்கே எல்லா சாப்ட்ருக்க அங்கெல்லா ரேட்டு ரேட்டு அதிகோனா எல்லாருக்கு அதேபோல்தா எல்லாருக்கு ஒண்ணு தா ஒன்னு எல்லாருக்கு வந்து அ டிஃப்ரெண்ட குடுக்க மாட்டா ஒன்னு ரெண்டு பேர் நீங்க சொல்ற மாரி இருப்பாங்க அதனால எல்லாரையு வந்து தப்பு சொல்ல முடியாதுல்ல
ம் ம் ம் ம் ஆனா எல்லாருமே கெட்டவங்கனு சொல்ல முடியாது ப்ரோ இ தமிழ்நாடுல எல்லாருமே நல்லவங்கனு சொல்ல முடியாது எல்லாருமே கெட்டவங்கனு சொல்ல முடியாது பாதி நல்லுவோ பாதி கட்டவோ இருக்கதா செய்வாங்க
அதேதா அந்த இருவரூபா இட்லிய உங்களுக்கு ஐம்பது ரூபா குடுத்ததுனால நீங்க வந்து வேற கண்ட்ரி பத்தி பா வேற ஊருக்கு போறதே வந்து ஒரு ஆ நீங்க கேட்டுருக்கலாலே கேட்டுருக்கலா ஏ எங்களுக்கு இருவரூபா இட்லி அவனுக்கு ஐம்பது ரூபானு என்ன சொன்னா
பேசுனாங்க எங்க கூட இருக்கரவுருக்கு தெலுங்கு தெரியு அவுங்க தெலுங்குல என்ன சொல்றாங்கன்னா அ இருவதுரூபா நீ ஃபஸ்ட் குடுத்துட்டு டன்னு சொல்லு கேட்டாங்கன்னா அப்டின்னு அவனு கிட்ட சொல்லு அவனு கிட்ட சொல்லுது தெலுங்குல எங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்ட்டு அவுங்க அவுங்களே ஸ்டேட் காரகிட்ட சொல்லு ஆனா எங்க கூட இருக்குரங்க்கு தெரியு தெலுங்கு
அ
அப்பறமா தெலுங்குல போட்டு சண்ட போட்டு அதுக்கப்புறமா இவரு முன்னாடியே அனுப்ச்சி விட்டாரு தா சொன்னே அப்டி இப்டின்னு மழுப்புறாங்க நம்ம என்னா பண்ண முடியு வேணும்னா சாப்டுங்க இல்லன்னா போங்கன்றாங்க
அங்கலா அவ்ளோதா நீங்க வெளிய தாபாலா சாப்டிங்கன்னா புடிச்சா சாப்டு புடிச்சி புடிக்கலன்னா போன அப்டின்வா அதுக்காக எல்லா இங்க நம்ம வந்து ரோட் சைடு்ல கட வச்சிட்டு ஐயோ சாப்டுங்க சாப்டுங்க அப்டி காசு குடுக்கலன்னா கஸ்டமர பாபோம்ல அந்த மாரி எல்லா பாக்க மாட்டாங்க அங்க எல்லா அதெல்லா நீங்க சொன்ன மாரிதா ரேட் எல்லா அதிக தா இருக்கோ
அதி ஒண்ணு ப்ரோ எல்லாருக்கோ ஒரே சமமா பாக்காத இப்ப நம்ம ஊர்ல கூதா ப்ரோ இப்ப நம்ம ஊர்ல கூட வடகன்ஸ் இருக்கா வடகன்ஸ் இருக்க ங்க எல்லாரோ இருக்கானுங்க எல்லாரோ ஒரே ரேட்டு தா குடுப்பானுங்க ஆனா நமக்கு ஒரு ஸ்டிக்டா அவனு ஒரு ரேட்டு குடுக்க மாட்டாங்க அப்டி இருந்தாலு ப்ரோ அப்டி இருந்தாலு அப்டி இருந்தாலு இப்ப நம்ம இரு நம்ம இருறோ இப்போ நம்பூர்ல நம்ம நம்புளுகு முன்னாடி இப்போ ஒரு கடைல நாப் போறம் ப்ரோ நீங் கட வெச்சினுங்றீங்க நா உங்ககிட்ட பொருள் வாங்க வெய் என்ன ஏ எதுர்லே நீங்க அவனுகு எஸ்ட்ரா குடுகுறிங்க அப்ப நாக் கேள்வி கேப்பனா கேக மாட்டனா
நம்மோ என்ன சொல்றது எனக்கு தெரிது எப்டி உங்களுக்கு மட்டுமே நடச்சா அது
இ எங்குளுகு மட்டு இல்ல அங்க அங்க அங்க பச் அங்க இருந்த ஒரு நூறு பேருமே நூறு பேருக்குமே நடக்குது நூறு பேருமே இந்த மாரி நடந்த எப்டி நா ஆட்டோல வருவ ப்ரோ ஆட்டோல வந்து ஏ ஆட்டோல சேர் ஆட்டோல வருவோ அதுக்கு இருபது ரூபா தா ஆனா ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவ அ இன்ய தமிழ்க தமிழ்க தமிழ் உ ஆ ஆ முப்பேரூபா ரேட் ஏத்துட்டோம் அப்பிடின்டு முப்பது ரூப ஆனா நாங்க சண்டை போடுவோ இருப பது ரூபா கூட தர மாட்டோன்ட்டு
எப்டி இது உங்களுக்கு மட்டுமே பாத்து பாத்து நடக்குது தெரியலது நா
ஆ இது ஆந்திரா இது எல்லாமே ஆந்திர தா போ இதெல்லா இந்த மாரி நடக்கிர இது எல்லாமே
செரி செரி அது சில பேர் இருக்காங்க அத ஒரு சில பேரு யூஸ் பண்ணி அத காச மாத்துறதுக்கு கே ஏத சில பேர் நல்லாவே இருக்கு ஒருவொருத்தர் என்ன பண்ணுவாங் க வியாபாரமே நடக்கது இந்த மாரி எல்லா பண்ணுவான் அதெல்லா நடக்கிறது ரே ரே ஆ அதிகதா
ஆனா நம்ம தமிழ்நாட்டுலயே நடக்குது நம்ம தமிழ்நாட்டுலயே நடக்குதுதா இப்ப இந்திகார வந்தன்னா நம்மகிட்ட முப்பது ரூபா வாங்குவா
குப்புறே நா உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆ சேரி எடுங்க அட்டன் பண்ணுங்க